எக்
வணக்கம் தோழி நல்லாருக்கீங்களா தோழி ஆ ஆ நல்லாருக் க தோழி சொல்லுங்க தோழி
ஆ உன்னுடைய பதிவுல வந்து நம்ம வந்து இந்த பருத்தி ஆடை இத பத்தி பேசணும்ல தோழி அந்த நம்ம தொழில்கள பத்தியே நெறைய பேசுணோ இப்ப அ தொழில்கள் செய்யணும்ன்னா தோழி அதுக்கு ஒரு முதலீடு வந்து நம்ப கண்டிப் பா வந்து நம்ம கையில இருக்காது கண்டிப்பா இருக்காது சில பெண்கள்ட்ட வே ண்ணுக்கு கணவரும் வந்து உறுதுணியா இருக்க மாட் டாங்க நண்பர்களோட இதுல கொஞ்சம் போட்டாலும் அவங்களுக்கு ஒரு தொகை வேணும்ல தோழி அப்போ வந்து எதை நாடி போவாங்க என்ன பொறுத்தவர நான் அந்த மகளிர் சுய உதவுக்குழுல இருக்கதுனால தோழி ஆ நெறையா வந்து பெண்கள்ருக்காங்க ஒரு பன்னெண்டு பேருக்கு இதுலயே ஒரு ஆறு பேருக் வந்து என்னுடைய வந்து கடன எடுத்து குடுத்துருக்கே
உம் உம் உம்
கடன் சொல்லிட்டு எடுத்து குடுத்துருக்கே தோழி அது வந்து எப்டின்னா அது வட்டியுமே வந்து கம்மி தா உங்குளுக்கு அதனால அவங்க வந்து அதுல வர்ற வருமானத்த வச்சி இதுல வந்து கட்டிறாங்க தோழி அதுமே வந்து எப்டின்னா அவங்க கடையா போட்ருக்காங்க தோழி கீழ வந்து ரெண்டு மூணு கடைய போட்டுட்டு மேல வீடு கட்டிட்டாங்க அந்த வாடகைல வருதுல அந்த கட வாடகை வுட்ருக்காங்கள்ல அந்த வாடகையை வச்சு அதோட மேலு கொண்டு என்னுகிட்டே லோன் போட்டு அது மாரி துணியா எடுத்துட்டு வந்து விக்கிறாங்க தோழி பெரிய பொட்டிக் மாரி
கண்டிப்பா தோழி இதுக்குல்லா போய் நம்ம லோன் எல்லா கேட்டுட்டுருக் க்க முடியாது இந்த மாரி நீங்க இந்த சுய உதவி குழுல தா வாங்கறது ரொம்பவே நல்ல தோழி எனக்கு தெரிஞ்சவங்க தோழி ஒருத்தவங்க ஆ இப்ப நம்ம நைட்டிலா வாங்கி விக்கிறோல்ல தோழி அவுங்க என்ன பண்றாங்ன்னா தெரிஞ்சவங்கன் சொல்ல முடியாது அவங்கள்ட்ட போய் வாங்கியிருக்கோ அதுனால அவுங்க வந்து என்ன பண்றாங்ன்னா நைட்டி அவுங்களே துணி வாங்கி தச்சு அந்த மாரி விக்கிறாங்க தோழி அவுங்களுக்கு ஓடுது தோழி நம்ப ஊர்ல இந்த மாரில்லா பண்றாங்க தோழி நெறைய நமக்கு தா தெரிய மாட்டேங்கிது தோழி ஆ இப்ப இப்ப சொல்லவே வேணா ஊர் ஃபுல்லா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டு அதெல்லா சொல்றாங்கல தோழி எல்லாருமே அந்த வெ க்கப்படாம பண்றாங்ல அதுக் அதுக்கு நம்ம துணிந்தாலே போதுந்தோழி அவுங்க அப்படி பாத்துருவாங்களோ இவுங்க இப்டி பாத்துருவாங்களோ நம்பள எதாத் சொல்லிடுவாங்களோ தெரிஞ்சவங்க என்ன நெறய் ஓட்டி கொற சொல்லுவாங்களோ ந நம்ப சொந்தக்காரங்கள்ட்டையே போய் அப்பிட்ல்லா இல்லாம நம்பளு துணிஞ்சு பண்ணா கண்டிப்பா பண்லா தோழி
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது பாத்தீங்கின்னா இப்ப வந்து ஒரு வலை தளமே இருக்குன்னா அதுல வந்து நா துப்பட்டா போடல அப்படீனா அது ஒரு ப்ரெச்சனையா போகுது குடும்பத்துல இல்லென்ன இருக்கு ஆனா இதெல்லா கடந்து எத்தன பேர் இருக்காங்க தோழி நீ ட்டா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு எவ்வளோ நீட்டாவே வந்து ஒரு பொருள வாங்கிட்டு அவுங்க எப்படி விற்பனைத் திறன பாத்தீங்களா அவுங்க ள்ட்ட நல்லா இருக்குல்ல அத பாத்துட்டு யாரு சொல்லல தோழி ஒரு சில பேர் பண்ற தப்புனால வந்து பெரியவ்ங்க வந்து ஆ பயந்துகிட்டு ஒ நம்பள வெளிலயு உடாம
நா என்ன சொல்றந் தோழி வீட்டுள்ளாரே நம்ம எதாவ்து பண்ணலா அ அப்படீனா சில பேர் வீட்ல எல்லார் வீட்லயு சொல்ல மாட்டே தோழி சில பேர் வீட்ல ஆ அது எப்படி சொல்றாங்ன்னா எப்டி அது தமிழ்ல சொல்ல தெல்ல என்கரேஜ் பண்ண மாட்டாங் டிஸ்கரேஜ் பண்றாங்க தோழி அப்ப நமக்கு என்ன தோணு அய்யோ அப்பா நம்பளால முடியாதோ அந்த மாரி தள்ளப்பட்டர்றாங்க சில பேர்
ம்
அது மாரி நீங்க சொன்ன மாரி இந்த நைட்டி அதுக்கப்புறோ வந்து இந்த விக்கிற செயினு அல்லா போட்றாங்ல தோழி இப்பெல்லா வ வந்து எல்லாருமே வந்து தங்கோ வாங்காம டிசைன் டிசைனா விக்கிறது தானே வாங்கி மாட்டிக்கிறாங்க இந்த ஐநூறூவா ஆயிரோ அப்புடீனு அதெல்லா கூட பண்லான் பாத்தோந் தோழி அதா அதுவுமே வந்து ஐநூறுவாய்க்கிலா ரொம்ப இதா இருக்கு தோழி வாங்கணு தோழி
ம்
வாங்கி அப்டி அப்டியே நாங்க அக்காங்களுக்குள்ள நாங்க நாலஞ்சு ஒரு ஆறு பேர் இருக்கு அவுங்களுக்குள்ளயே பிரிச்சு எடுத்துக்கிட்டோ தோழி எங்க வித்தா யாரு வாங்க மாட்டாங்களோனு ஆனா நெறைய பேரு நா போன எடத்துல இதே அதே சென்னையிலதா தோழி ஐநூறுவாய்க்கு வந்து ஆயிருவாய்க்கு விக்கிறாங்க தோழி ஆனா அது வந்து அதோட ஒர்த்து வந்து ஆயிருவா கூட சொல்லா ஆயிரத்தி ஐநூறுவா கூட சொல்லா அந்த அளவுக்கு இதா இருக் கு தோழி
இப்ப நீங்க சொன்னது தோழி இப்ப இந்த தொழில் சொன்னீங்கள அது வாங்கனு விக்கணுனு ஒன்னு ஒன்னா செய்யறோம்ல தோழி இப்ப உங்க நட் பு வட்டாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க
ம்
அ நீங்க நா அ அப்படி இன்னு ஒரு நாலஞ்சு உறுப்பினர்கள் சேந்து நீங்க வந்து இந்த ஐம்பொண் நகைய வாங்குங்க நீங்க நைட்டி எடுத்துங்க நீங்க சுடிதார் எடுத்துக்குங்க நீங்க எடுத்துங்கனு ஒரே பேர ஒரு பேரை மட்டு நம்ம உருவாக்கி ஒரு பத்து பெண்கள் வந்து சேர்ந்து இத நடத்துனாங்கன்னா வச்சிருங்களே தோழி கண்டிப்பா நீங்க வந்து அவுங்கள சொல்லுவீங்க அவுங்க வந் து ஒங்கள சொல்லுவாங்க ஒரே கடையில பத்து பேர் ஓனரு புரியுதா அந்த கடைக் கல்யான வாடகைய பத்து பேரு பகிர்ந்து குடுக்கலா ஒரே எடத்துல எல்லாரு இருக்கணு
கண்டிப்பா தோழி கண்டிப்பா அது பண்ணலா தோழி
அதனா வந்து இப்ப தோழி நீங்க பண்ணலானு சொல்றீங்களே எத்தன பேரு வந்து இந்த காலத்துல வந் து நம்பிக்கையோட தேர்ந்து வராங்கனு சொல்லுங்களே யாரு
அது கொஞ்சோ கஷ்டந்தா தோழி கஷ்டந்தா கஷ்டந்தா நம்பிக்கையான ஆளா பார்த் து தா நம்மதா இது பண்ணனு தோழி எல்லாரு வரமாட்டாங்கதா
ம் ஆனா இப்ப என்ன பண்றாங்க தோழி ஒவ்வொன்னா வச்சுக்கிட்டு அவுங்க வித்து அவுங்களோட பொருளு வந்து போகனு நெனைக்காங்களே தவிர மத்தது தெரிஞ்ச
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
இத நீங்க வந்து செய்ங்க எங்களோடதுலயே எடுத்துக்கங்க நாங்க வாடகைல குடுக்குறேனு நீங்க குடுங்கனு அத வந்து குடுக் க மாட்றாங்க தோழி பகிர்ர உணவு ஒரு விஷ்யத்த எடுத் து சொல்ற உதவியு இல்ல லாபம்ங்கிறது வந்து எல்லாருக்கு பொதுவான ஒன்னு தோழி அவுங்களோட பணத்த போட்டுதா அவுங்க செய்ய போறாங்க அதுக்கு ஒங்களுக்கு வாடகைக்கு உட முட்ட போறாங்க நா என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்துலயே இன்னு ஒரு அஞ்சு பேரு நா என்னோட மனநிலையு என்னோட மைண்ட் செட்டு ஒரே மாரி இருக்கனு இப்ப நீங்க பேசுறீங்களா இப்ப உங்களோட மனநிலையு என்னோட மன நிலையு இந்தா சொல்றீங்கல்ல அது மாரி ஒரு அஞ்சு பேர் இருந்தா போது தோழி
கண்டிப்பா தோழி இப்ப எங்க அக்காவு மே ஆரி போடுவாங்க தோழி நானு இப்ப எங்க அக்காவுமே போட்டாலு ரொம்ப அதிக அளவுல வராது தோழி நெஜமாவே ஏனா மூலைக்கு மூலை இருக்கறதுனால வரமாட்டேங்குது பத்தாதுக்கு இந்த பிரைடல்னா சொல்றாங்கல தோழி அவுங்களே என்ன பண்றாங்க ஆ அவுங்களே ஆரியு போட்டுக்கிறாங்க பிரைடலையு கத்துக்கிறாங்க எல்லாத்தையு கத்துக்கிட் டு அவுங்களே ஒரே இதுலயே மொத்தமா அமௌன்ட்ட இது பண்ணிட்டு போயிறாங்க அது அவுங்கள சொல்லியு தப் பு இல்ல அவுங்க சம்பாறிக்கணுனு அவுங்க பாக்குறாங்க அதனால அந்த அளவுக்கு வரது இல்ல இப்ப அங்க எங்க அக்காவே பண்ணாலுமே நாங்க பாதி பாதி அமௌன்ட் பிரிச்சு எடுத்துடுவோ தோழி ஏனா அவுங்களோட உழைப் இப்ப அதுல இருக்கு அது கழுத்து வலி ஒடம்பு வலி எவ்ளோ இருக்கு அதுக்கு
இருக்கு தோழி சில பேரு வந்து கடைய மட்டு நிறுவிட்டு என்ன பண்றாங்க ஸ்மார்ட்டா சம்பாறிக்கிறாங்க பாத்தீங்களா கடைய எடுத்துட்டு வாடகைக்கு எடுத்துடுறாங்க பேரை உருவாக்கிறாங்க ஆரி ஒர்க் போடுற ஆள ஒரு ஆள கொண்டந்து உள்ள வச்சுக்கிறாங்க பிரைடலுக்கு ஒரு ஆள வச்சுடுறாங்க அவுங்க எதுமே கத்துக்காம பணத்த மட்டு போட்டுட் டு பணத்த எடுக்கறாங்க எவ்ளோ பெரிய விஷ்யம் அது
கண்டிப்பா தோழி கண்டிப்பா தோழி
நிக்கிறோனா நம்மளுக் திறன்களோட வந்து இணையிற ஆளா சேர்த்துக்கிட்டு நம்பளு சம்பாறிக்கணு மத்தவங்களுக் சம்பாறிக்கணுங்கிர எண்ணோ இருக்கு புரியுதா இல்லையா இதுல கருத்து பாத்தீங்களா எவ்ளோ வித்தியாசோ இருக்குது ஆ அதுக்
தும் ஒரே போல இருக்க மாட்டாங்க தோழி அது நம்பதா பார்த்து எல்லா
பொறாமைங்கிறது வந்து உறவுக்குள்ள அதிகமா இருக்கு தோழி வளரவே விட மாட்டாங்க நம்பள ஆ அதனால இப்ப என்ன பொறுத்தவர இந்த அலுவலகத்துக்கே நாங்க போய்டு வந்து வந்தப்பல்லா பாத்தீங்கன்னா வச்சிக்குங்க தோழி ரெண்டு பேரு வேலைக்கு போறாங்க அப்டிங்கிற அந்த ஒரு பெரிய அது பெரிய ஒரு எப்டி சொல்றது
எப்டி நம்ம வந்து சிட்டிலல்லா வேலபார்க்கல இங்க உள்ளுர்லாதா வேலபாக்கு ரெண்டு பேரு போனாலுமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன ஓ லட்சக்கணக்கிலேயே சம்பாதிச்சிறபோறோ நா கேக்குற
இப்ப வந்து தோழி வேலைக்கு போனாலே எல்லாருக்குமே வந்து என்னனா இந்த உள்ளூர்ல வேற வேல பாக்குறோ எவ்வளவு வந்து நமக்கு வருமான வரப் போது தெரிஞ்சா யாருமே அப்டி சொல்ல மாட்டாங்க தோழி ஆனா லேக்ஸ்சு கணக் குல வந்து சிட்டிலல்லா இருக்க ரெண்டு பேரு வேலைக்கு போறத பாத்தா ரெண்டு பேரு வேலைக்கி றங்க ரெண்டு பேரு தான்ப்பா வேலைக்கி போறாங்க வெலவாசி அதிகமா இருக்குங்கிறாங்க ஆனா இங்க ரெண்டு பேரு வேலைக்கி போனா இங்க சம்பளமே கெடையாது புரிதா இல்லையா நா உழைப்புக்கு ஏத்த சம்பள கெடையாது தோழி நம்ம இருக்கிற இடத்துலல்லா உழைப்புக்கேத்த சம்பளோ கெடையாது நகரங்கள்ல போனீங்க இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போனீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற சம்பளத்தா கண்டிப்பா ரெண்டு பேரு சம்பாரிச்சு நம்ம செய்யலா இப்ப எத்தன பேரு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்ட விட்டு நம்மள தமிழ்நாட்ட விட்டுட்டு எத்தன பேரு வெளிநாட்டுகளுக் கொழந்தைகள் மனைவி அம்மா அப்பா எல்லாத்தையு விட்டுட்டு பணத்துக்காக போய் இன்னொரு நாட்ல வந்து இருக்காங்க என்னுடைய கூட பொறந்த அண்ணனே அங்கதா இருக்காப்புல ஏன்னா இங்க சம்பாரிச்சா வெறு ஆறாயிரோ பத்தாயிரத்த வச்சுட்டு எப்டி தோழி வந்து குடும்ப நடத்த முடியு
கண்டிப்பா தோழி பார்க்க முடியாது இதனால அவுங்க அவுங்க தனியா இருந்து எவ்ளோ கஷ்டப்படுவாங்க அது யாருக்கு தெரியாது கேட்டா வெளிநாட்ல இருக்கான் அவனுக்கு என்ன வர்ஷ வர்ஷோ வர்ற இது ப்பவே நம்ம என்ன தா நம்ம தைல பாட்ல அதெல்லா குடுத்தாலுமே ஒண்ணு ரெண்டு தா தருது பாரு அப் அப்பல்லா கூட சொல்றவங்களையு நா பாத்துருக்கே தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி ஏன்னா இப்ப உள்ளத்துக்கு வந்து தோழி எவ்வளவுதா நம்ம சைட்ல இருந்து சம்பாரிச்சாலு செலவுகள் அதிகமா இருக்கு ரெண்டு பேரு ஒரு வீட்டுக்கு ரெண்டு பேரு வேலைக்கி போனாலு ரெண்டு கொழந்தைங்கள படிக்க வைக்கணு நல்லது வரவு செலவு எல்லாமே பார்க்கணு பத்தாது தோழி அந்த மா சத்திலே என்னோட பட்ஜெட்ட பாத்தீங்கன்னா சேமிப்பு போக மீத இருக்க காச வச்சி என்னால்ல செலவு பண்ண முடியாது தடுமார்ற மார்ருக்கு ரெண்டு பேரு வேல பாக்ககையில
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ஏன்னா இங்கிருந்து அங்க கொஞ்ச கொஞ்ச தூர போனாலே நூறு இருநூறு செலவாயிடுது தோழி
கண்டிப்பா கண்டிப்பா தோழி அதோடை இல்லாம இந்த நிகழ்ச்சிக்கெல்லா போனா பாருங்களே குடும்பத்தோட போனோம்னா அது ஒரு செலவாயிடுது தோழி அன்னைக்கி இரண்டு பேரு அலுவலகத்துக்கு லீவ் போட்டு இருக்க முடியுமா தோழி ஒருத்தவுங்க லீவ் போட்டுட்டு ஒரு தேவைக்கி போனா பரவால்ல ரெண்டு பேருமே அங்க விடுமுறைனா ரெண்டு பேருக்குமே வந்து அ நஷ்ட தானே தோழி அன்னிய வந் து சம்பள வந்து ஆனா உறவுகள் வந்து என்னா பண்ணுவாங்க தேவைக்கு வல்ல ஒரு வேலையில இருக்காங்கன்னா ஞாயித்துக்கிழமையில வ ச்சாதா குடும்பத்தோடு வர முடியு நிகழ்ச்சிக்கு வர முடியு திங்கள் செவ்வாய் இந்த மாரி முதல்லல்லா ஒரு ஒர்க்கிங் டேஸ்ல இந்த மாரி வேலைநாட்கள்ல வச்சாங்கனா எப்டி தோழி ‌வர‌ முடியு
இந்த உறவுகள்லியுமே தோழி பண பண இருக்கிறவுங்கள்ட்ட இன்னு லட்சக்கணக்கல வேலைக்கெல்லா போய் சம்பாரிக்கிறாங்க அவுங்க புள்ளைங்களளா அவளால வர முடில அவளுக்கு அவ்ளோ வேல அப்டி சொல்லிர்றாங்க பணோ இல்லாதவுங்கள்ட்ட அப்டியே மாத்தி செய்றாங்க வந்தா என்ன கொறைஞ்சி போயிடுவோ
கண்டிப்பா நீங்க சொல்றது வாஸ்தவ தா தோழி உங்களுக்கு நேரா ஒரு பேச் சு உங்களுக்கு பின்னாடி ஒரு பேச்சு அப்பற உங்கள‌ சாந்த எடத்துல பொது எடத்துல ஒரு பேச்சு மக்களுடைய நாக்குங்கிறது வந்து அதா சொல்றம்னா பெரண்டு பெரண்டு பேசுங்கிறதுக்கு மக்களும் அப்டிதா இருக்காங்க இப்ப உண்மையா இப்ப நீங்களு நானும் இந்த பையன்ட‌ பேசுறோன சில விஷயங்கள் தெரியாம இருந்தாலு சில விஷயங்கள் சொல்றல சில இவ்ளோ விஷயங்கள் எதும் சொல்ல முடியுமா தோழி யாரு வந்து பகிர மாட்டாங்க கண்டிப்
படிக்கிறோ ஆமா கண்டிப்பாக கண்டிப்பாக இப்பல்லா தோழி பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு யாரையு நம்பி இது பண்ணி இருக்க கூடாது தோழி நம்ம சொந்த கால்ல இருக்கணும் தோழி அது என்னாவா இருந்தாலு சரி அப்ப தா தோழி மதிப்பாங்க ஆனா
கண்டிப்பா அது பொருளாதார சுதந்திர வந்து ஒரு பெண்ணுக்கும் சரி ஆணுக்கும் செரி நிகர இருக்கனும் தோழி என்ன பொறுத்தவர என்னுடைய குழந்தைகளுக்கு வந்து வந்து கல்விய தா கொடுக்கனுமே தவிர பணத்த திணிக்க கூடாது இது அவ்வளவு அது அவ்வளவு சிக்கனத்த செலவு முறைகளை கண்டிப்பா சொல்ல சொல்லணும் தோழி கண்டிப்பா
இல்ல எனக்கு என்னன்னா தோழி இப்ப நா ஒரு வருடமாகவே நா வேலைக்கு போக இல்ல தோழி இதுக்கு முன்னாடி வரைக்கும் வேலைக்கு போயிருந்த இப்ப எய பையனுக்ககெல்லா பாத் பாத்திங்கன்னா வீசிங்கலா இருக்கு தோழி அடிக்கடி உடல்நல குறைவு ஏற்படும் தோழி அதும்‌ மழை கால எல்லா வந்தா சொல்லவே வேணா தோழி பொழுதனிக்கும்‌மறு வருதா இத்தனைக்கும் நா வீட்லயு எல்லா பண்ணிதா கொடுக்குற தோழி நாட்டுமருந்து மொதக்கொண்டு எல்லாமே க கஷாய மொதகொண்டு எல்லாமே வச்சு தருவ அதையு தாண்டி மருத்துவர்ட்ட போற மாதிரிதா இருக்கு இங்கு அப்ப என்ன சொல்றாங்க தொட்டதுக்கு மருத்துவர் க போறீங்க ஆனா உன்னா போய் செலவு பண்ணிட்டு வறீங்க இதே வேலையா இருக்கு அ எப்டி சொல்றதுனா‌ அ உங்கள்ட தா இல்ல அப்பற எதுக்கு ஆ இது பண்ணிட்டு போணு அப்டின்னா அதுக்காக நா புள்ளைய வி்ட்ற முடியுமா தோழி
கண்டிப்பா தோழி என்னுடைய வழி வந்து எனக்கு தா தெரியும் உங்க கொழந்தைக்கு என்ன பண்ணுது அத சரி செய்யாதா பாப்போ ஒரு பெற்றோரா பண வந்து அந்த எடத்துல வந்து கடன்ன வாங்கியாவது செஞ்சு தோழி ‌அது ஏன்னா நம்மளுடைய கொழந்த
ஆமா அன்னைக்கு எனக்கு என்னன்னா இவனுக்கு எப்ப பாரு நானு பாத்துட்ட தோழி எய பையனுக்கு அந்த நைட்டு இரவு நேர ஒன்போது பத்து மணி ஏன்னா நா எங்க தூக்கிடு வோடுவ சொல்லுங்க
கண்டிப்பா தோழி ரொம்ப கஷ்டம்தா
ஆ இப்டி நா ஓடும் போது அதுலயு சில பேர் பேசிருக்காங்க எய காதுபட வுழுந்திருக்க அதையும் தாண்டி தா தோழி நா பண்ணிட்டு இருக்க அதெல்லா தேவல்ல எய பையதா எனக்கு முக்கிய பின்னாடி ஏதாவது பிரச்சன வந்து இப்ப ரெண்டு நாள் ஒடம்பு சரியில்லன்னா காமிச் ச்சு சரியாது இதே நா இன்னும் பத்து நாள் இழுத்துட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க
கண்டிப்பா தோழி நீங்க சொல்றது வந்து வாஸ்வதா
இப்ப இப்ப மொதக்கொண்டு தோழி நா சென்னைக்கு போயிட்டு வந்த அது கூட நெறைய பேர் கிண்டல் பண்ணாங்க தோழி அதுவும் எனக்கு காது உட்பட வந்தது அதாவது என்ட சொல் சுத்தி சுத்தி சுத்தி திரும்பி எய காதுக்கே வருது அதெல்லா ரொம்ப கஷ்டமா தா தோழி இருக்கும் அதையு தாண்டி
நீங்க அடுத்தவங்களுக்காக ல்லா பாக்காதீங்க தோழி உங்களுக்கு நல்லதுன்னு தோணுதா அத நாலு பேர வந்து என்னைக்கு க்குமே நம்ம வந்து யோசிக்க கூடாது தோழி நமக்கு இருக்கிறது நம்மளுடைய கொழந்தைகள் தா முக்கியம் அதனால குழந்தைய பாருங்க தோழி நம்ம அடுத்த அழைப்புல வந்து தொடர்ந்து பகிரலா தோழி